வணக்கம் தோழி
இன்னைக்கி யார்ட்டயு பேசலையா நீங்க
இல்ல தோழி இப்பதா பேசிட்டு இருக்கேன்
இவயாருட்டயு இன்னைக்கு பேசுனே
இல்ல பேசுனானே இதுக்கு முன்னாடி ஒரு தோழி தா பேசுனாங்க
ஆ ஆ இப்போ நா எப்போ
ஆ
எத்தனை இருக்கு
இன்னும் பதினஞ்சு இருக்கு தோழி
ஆ சேரி சேரி அ ஆமா சொல்லுங்க
பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
அவங்கல்லா தூங்கிட்டாங்க
ஆ சரி சரி தோழி
அ எல்லா படுத்துட்டாங்க தூங்கறாங்க அ ரூம்ல தா ஒடம் உன்னே வீடுக்காரவங்களுக்கு தா ஒடம்பு முடில
ஆ
தோ வயித்து வலி லூஸ் மோஷன் ரெண்டு நாளா லூசு மோஷனா இருக்கு
ஏ என்னாச்சு வெயில்னாலயா
தின்னேலே அ வெயிலு தா ஒத்துக்கல ஆ
அ நா தா அன்னைக்கே சொன்னல்ல வெயில்ல ரொம்ப அதிக அலைய விடாதீங்க அப்டின்ட்டு
சொல்லியாச்சி வேற என்ன பண்றது வெயில்ல போக வேண்டிய சூழ்நெலயா இருக்கு ஏனா அடுத்து ஒரு லைன் வந்து நமக்கு மாறுதுல
ம்
அப்டிங்குறாங்க லீவு போட முடியில அ பாக்லா என்ன பண்றது ஒண்ணு தெரியல
இல்ல உங்க அலுவலகத்துல உங்க வேல பாக்குற எடத்துல இவுங்க இன்னக்கு ஒரு லீவ்ன்னா அதுக்கு பதுலா வேற ஆள் போ மாட்டாங்ளா
ஒரே ஆளுதான இருக்குறாங்க வேற ஆளு எங்க இருக்குறாங்க ஒரே ஆளுதா இருக்குறாங்க அந்த ஒரு கடைல ஒரு ஆள் தா இருக்குறாங்க அழகா அவர்
தா தா சொல்ற ஒரு நான் இவுங்க போய்ட்டாங்கன்னா இன்னொரு நாள் அவுங்கள போ சொல்லுங்க
இல்ல அதுதா ஒரு ஆளுதா இருக்குறாங்க இவுங்க இவுங்க மட்டு தா
அதுதா இன்னொருத்தவங்க பணி அமர்த்தி அவுங்கள போ சொல்லுங்கங்ற
ஆ தோ ஒரு அழகா இவருங்க இவங்கள வச்சு வேல வாங்குறாரு
ஓ சரி சரி தோழி
ஆமா இவங்க ஒரு அள வச்சு அவங்க வேல வாங்குறாங்க பாப்போ என்னதா பண்றாங்கன்னட்டு பாபோ நா அதா சொல்லி இருக்கே ஏனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கமா இருக்கு அ கொ இப்போ காலையிலிமே வந் து எதோ டைய் நமக்கு நேரத்துக்கு தவுந்த மாரி தா நம்ம களம்பி போறாங்க ப்ப அத பாக்கறாங் ங்க இவுங்க என்னோட கணவரு என்னன்னா இப்ப காலைல பத்து மணி ஆனாலு பத்திர மணி ஆனாலு ப்ரச் ச்சன இல்ல போறதுக்கு
ம்
அதே மாரி நம்ம லை லைனுக்கு போறாங்க அப்டின்னா பேய்ட்டு திரும்ப அவுங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்தா லு வீட்டுக்கு அதோட திரும்ப நாலு மணி அஞ்சு மணிக் வீட்ட வுட்லு கேலம்ப அஞ்சு மணிக்கு தா அதிகபட்ச களம்பறாங்க அ இப்போவே ஏ பெரிய பொண்ணு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால அங்க அழைக்க போறதுனால ஒரு நாலு மணிக்கு மூன்றர மணிக்குலா களம்பி போய்ட்றாங்க எப்டியு போயிட்டு வந்துட்டு அது கொஞ்சோ இருக்கறாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சற மணி வரைக்குமே இருக்கறாங்க வெயிலெல்லா நல்லா தனிஞ்சதுக்கப்றோ தா போறாங்க இந்த காலேல பத்து மணிக்கு போறவைதா இந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு இந்த மூணு மண் நேரத்தோட வெயில் தா அப்ப அவுங்களுக்கு ப்ப ப்ரெச் ச்சனையா இருக்கு
கண்டிப்பா அந்த உச்
நா என்ன செய்யறதுன் தெரியல நா இத விட வந்து அவுங்களுக்கு கொஞ்சோ இன்னு இந்த மாரி ரெஸ்ட் கொஞ்சோ ஓய்வு எடுக்கற மாதிரி எல்லா நம்ம ஊர்ல கிடைக்கிறதுங்கிறது பெரிய பெ பிர பிரச்சன இல்லையா பாக்கலாம் மாசம் இருபத்தி ரெண்டு ரூபாங்கிறது மாதிரி வருது ஆனா என்ன அவங் கஷ்டப்படுறாங்க தெரியுது கடைகள் எல்லாமே வந்து மூட்டைய துக்கிட்டு போய் கொண்டு போட்டுட்டு வராங்க அப்டிலா சொல்றாங்க
ஆமாம்மா
என்ன செய்யறது நம்ம சூழ்நெல அந்த மாதிரி இருக்கு ஒன்னு பண்ண முடியாம இப்போ இதாச்சு கட நம் வெச்சு குடுத்தாலு ஆ இந்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு நமக்குப்ப இதுன்னா மாத சம்பளம் அப்டின்னு நம்ம கை கு ஏதோ ஒரு அஞ்சு ரூபா ஆறுபாயாவது வருது அ அப்ப வீட்டு வாடகை ஆறாயிர ரூபா கொடுக்குறாங்க அது இல்லாம தண்ணி காசு ஆ அப்புற கேபிள் அப்டி இப்டின்னு சொல்டு வீடு சம்பந்தமா எழாயிருவா கொடுத்துற்றாங்க அப்றோ வீட்டுக்கு வேண்டிய இந்த மளிகைப் பொருள்ல இருந்து இப்போ ஏதாவது அசைவ உணவு ஏதாவது வாங்குறோ போறொன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறாங்க அ அப்டி இருக்கு பொழுது இப்போ கடையை கடனு நம்ம ஒன்னு வச்சே அப்டின்னாக்கா இந்த அளவுக்கு வருமானோ வராது இல்லையா அ ஒரு ஒரு நம்ம செலவு பண் அதனால இவுங்க கொஞ்ச நாள் போகட்டு நம்ம கையிலயு இப்பதிக்கு ஒண்ணு இல்ல ஆ ஆ ஆ கொஞ்ச நாள் போகட்டு அப்டின்ற மாரி யோசிச்சு வெச்சிருக்கே என்ன செய்யறதுன்னே தெரில ஆனா அவுங்க அவுங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்
இப்ப இருக்கிற நெலமைக்கு ஒரு இடத்துல வேலை பாக்குறதுதா மிகவும் சரியான ஒன்றாக இருக்கும்னு நானே நெனைக்கிறே ஏனா நம்ம வந்து முதலீடு பண் பண்ணோம்னா நம்ம முதலீடு பண்றதுக்கு கடன் வாங்காம முதலீடு பண்ணனு அதற்கான பணம் நம்ம வந்து ஃபர்ஸ்டு சேமித்து வெக்கணு அதில் வந்து ஆறு மாச இந்த காலத்திற்கு அது லாபத்த வந்து எதிர்பார்க்கக் கூடாது கண்டிப்பாக அதற்கான கரண்ட் பில் கரண்ட் பில்லா இருக்கட்டு ஒரு எடத்தின் வாடகையா இருக்கட்டு எல்லாமே நம்ம வந்து தயார் செய்து வைத்து விட் விட்டு அதற்கப்றோ தா நம்ம ஒரு தொழில தொடங்க வேண்டும் அதற்கான முன்பணம்லா நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்டி பாத்தோம்னா அது வந்து நமக்கு இ இப்ப இருக்கிற காலகட்டத்துல சூழ்நிலையில நம்ம எதுவுமே சொல்ல முல அழகா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் அப்டிங்கிற மாரி வாங்கிட்டு போயிடுறாங்க எல்லா பொருட்களையுமே வாங்குறது அருகில் வந்து வாங்கறதுன்னு வந்து குறைவுதா நம்ம ஒரு மளிகை கடை வைத்தோம்னா அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக் கொண்டு போய்கிறாங்க துணி கடை வைத்தோம்னா ஆ வலைதளத்தில் வாங்கி கொ போகிறார்கள் அதனால ஒவ்வொன்றுக்கு மாற்றுங்கிறது கண்டிப்பாக வந்து விட்டது இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு முதலீடு பண்ணி எந்த ஒரு தொழிலுமே நடக் துறது மிகவு சிரமமாக தான் உள்ளது இதே நம்ம வந்து வேற ஒரு முதலீடு பண்றவங்க கிட் எனக்கு வந்து கா ஆ வந்து விட அதனால நம்ம அத வச்சு நம்ம வந்து குடும்பத்த பாத்துக்கலா
ஆமா அது வரைக்கு இந்துலயே கொஞ்சோ இருக்கட்டு அப்டின்ற மாரிதா நானு ஆ நெனைக்கிறே அ பாக்கலா எப்டி இருக்குன்றத பாப்போ
சரி சரி தோழி இப்ப வந்து கடன்கள் தா அது ச்சட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க முதலீடு பண்ணி ஒரு தொழில் தொடங்குறது பத்தி யோசிக்கலா நம்ம ஆரம்பமே கடனா வாங்கிகிட்டு. நம்ம முதலீடு ப முதலீடையு கடனா நம்ம வாங்கிட்டு தொட நடத் துனோனா மிகவும் கடன் தா அதிகமாகுமே.
உங்க கணவர் இங்க உங்க கணவர் எங்க
கணவர் வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டே இருக்கிறார்.
அதே எனக்கு கேட்கவே மாட்டேங்கிது.
ஆம்மாம்மா..
ம். வீட்ல இல்லையா.
ஆ என்ன தோழி
வீட்ல இல்லையா அவுங்க
ஆ.. வெளிய போயிட்டுருக்காங்க தோழி வெளியே போயிருக்காங்க தோழி
ம்ம் அதா நா கூப்ட்டே வா வாங்க அப்டின்னு சொல்லிட்டு கூப்ட்டே ஆ நா களம்பிட்டே வெளில போனே அப்டின்ட்டாங்க, என்ன சொன்னாங்க எது சொன்னாங்களா என்ன.
எப்போ.
கேக்கு வெட்டும் போம்போது ஃபோ அவுங்கது தொலைபேசியில பேசினே
அ.
ஆ அதா வாங்குனே இது மாத்ரி. கேக்கு வெட்டுறதுக்கு அப்டின்னு சொன்னப்ப அவுங் சொன்னாங்க எங்க நா வரது நா கலந்து வெளில போறாங்கன்னு.
இல்ல நானுமே வந்து தொடர்பு கொண்ட போது அருகில் உள்ள அயனிங் கடையில இருப்பதாக சொன்னார். நா வீட்டிற்கு வருகிறேன் வந்து சொல்றே அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாங்க திரும்ப நாங்க அழைப்பார்ன்னு பாத்தே அழக்கெல.
அப்றோ வீட்டிற்கு வந்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப நா அழைத்த பொழுது நான் வந்து அ.. நகரத்திற்கு வந்துவிட்டே
ம் ம்
அதுனால அங்க உள்ள கடைத்தெருவில் இருக்கிறேன், அப்டின்னு சொல்லிட்டாங்க நா தா இதுமாரி. கேக்கு வெட்ட போகணு அப்டின்னு சொல்லி கேட்டே கேட்டதுக் தெ, இல்ல நீ வேணா போயிட்டு வா, நா வர்ல அப்டின் சொல்லிட்டாங்க.
எங்க அம்மாவே இல்ல எங்க வெட்டுறதுன்னு கேக்ட்டாங்களா இல்லையா.
ம் ம் அ. அப்டி ஒன்னு சொல்லல அது ஆனா சொன்னாங்க அது அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல சொல்லல.
ம்
நா வர்ல நீ வேணா அப்பாவ அழச்சிகிட்டு போயிட்டு வா அப்டின்னாங்க நா நீ வரலன்னா நானு வர்ல அப்படின் சொன்னே அ அப்டி இல்லன்னா வுட்டுரு அடுத்த வர்ஷோ பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டாங்க
ம் அவ்ங்க
அதா ஆ என்ன கேட்டாங்க
அவ்ங்க அம்மா அம்மா இங்க இருக்க அங்க கேக்க வெட்டுறீங்க அப்டின்னு அவ்ங்க அவுங்க அண்ணங்கிட்ட
ஓ
ஆ அததா இவங்க சொன்னாங்க அவதா அங்க இருந்த நாங்க என்ன பண்றது அப்டின்னு
ஆ
ம்
வருவியா
என்கிட்ட பேசல
ஓ
அவங்க கிட்ட வீடியோ கால் பண்ணாங்க விட்டம்பொழுது ஆ அப்ப வந்து தூ அவங்க சொன்னாங்க இவ அம்மா என்ன இங்க இருக்குல நீங்க அங்க போய் வெட்றிங்க அப்டின்ற மாரி அவுங்க கேட்டாங்க ஆ யாரு வர வேண்னானு சொன்னா எதுக்கு அப்டின்னு சொல்லி இவங்க கேட்டு தூ அதுக்கு நா என்ன பண்றது அப்டின்னாங்க அத வெண்பா நிலா இருந்தபிறகு வெட்டுனாங்க சாப்ட்டோ அதோட வந்துட்டோ கொஞ்ச அவங்களுக்கு கொஞ்ச வெரியு சட்னி மட்டு அரைச்சி வெச்சுட்டு நீ காலையில தா மாவு அரைச்சி குடுத்து விட்டே மாவு இருந்த ஒரு மூணு தோசைய ஊத்தி வெச்சுட்டு சட்னி அரைச்சி வெச்சிட்டு வந்துட்டே
சரி சரி தோழி ஆனா அத பத்தி இங்க ஏதுவு சொல்லல அவங்க எதனா இருந்தாலு என்ன இருந்தாலு மனதிற்குள் எதுவு இல்ல
அ இல்ல
என்ன இருந்தாலு என்
உங்க கணவர் கிட்ட அ சும்மா அப்டி பேச்சி விட்டு பாருங்க என்ன விஷயோ எதனால அவங்க அம்மா அங்க போயிருக்காங்க அப்டின் மீண்றும் அடுத்த அழைப்புல பேசலா
ஓ நன்றி தோழி